ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது
ம் சொல்லுங்க
இங்க மாமர நெறையா இருக்கு ஆள் ஆளுக்கு வந்து மூட்ட மூட்டயா மாமரு அடிப்பாங்க இன்னைக்கு ஒருத்தர் வந்து மூணு முட்டையில மாமர அடிச்சுட்டு போறரு மூணு அந்த சாக்கு பை இருக்குள்ள சிமெண்ட் சாக்கு பை அந்த சாக்கு பைல
அவங்க காண்டட்ராக்ட் எடுத்திருப்பாங்களோ இரு
ம் வெங்காய எடுத்திருக்கறாங்க அதெல்லா ஒண்ணு இல்ல நேத்தெல்லா எவனே தெரியாதாவ வந் டிச்சிட்ருந்தான் இன்னைக்க எவனோ அடிக்கிறானேன்னு தா மாமா எந்துச்சி வெளில வந்தாரா யாருடான் கேட்டதுக் கு அந்த பக்கத்து வீட்டு அம்மா நாந்தா பா அடிக்க சொன்னே அப்ப அப்டின்னு அத அடிச்சு எடுக்குது மூணு மூட்ட நெறையா இங்க ப மாங்கா பறிக்காதவங்க நாங்க ஒருத்தங்க தா
அதுதா இப்ப நீயு போய் பறிச்சுட்டு வரலாம்
ஆமா பறிச்சு என்ன பண்ணப் போறே எனக்கு தெரியாததுனாலதா நா பறிக்கறது இல்ல
ஏ ஊருகா போடலாம்
எத்தனை ஊருகாய போட்டுருவ ஒரு மூணு மாங்கால ஊருகா போடுவியா யாரு சாப்பட போறது கெடையாது அப்பற வேற
வச்சிருந்து சாப்பலாம்ல பழமாய் சாப்பலா
அது அப்பில்லா பண்றதில்ல இந்த பழங்க புடிக்காது இவங்ளுக்கு இவுங்க சாப் பறதெல்லா இந்த பங்கனப்பள்ளி செந்தூரோ இது ரெண்டு தா நா தா எனக்கு தா வந்து இந்த ருமானியா புடிக்கு ருமேனியாவா ருமானியாவா அது புடிக்கு நீள மாம்பழோ இருக்கு பாரு அது ரொம்ப ரொம்ப புடிக்கு நீளோ எ அது ரு புடி க்கு அப்பறோ ஒரு தரோ அ கிளி எல்லா கலந்த மாதிரி இருக்குடா ப் பக்கத்து மர வந்து செந்தூரோ அத வந்து பின்னாடி வீட்டுக்காரங்க பறிச்சு நமக்கொரு பத்து பழோ குடுத்தாங்க அது அடிப்பட்டதனால ஒரு மூணு பழோ வீணாய்டிச்சு மத்த பழோ இருக் கு பழுக்க போட்ருக்கே
ம்
அது இருக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து அது என்ன வெரைட்டீன்ல்லா தெரியாது ஆனா பழமே வந்து இந்த குட்டி குட்டியாருக்கோ பெருசாகாது சின்னதுலியே பழுத்துரு அது பழுக்க போட்டா நீ வாய்க்குள்ள போட்டே சாப்ட்ரல்லா அந்த ப வெரைட்டி பேரு தெரியில எனக்கு
ம் ம்
அது ப அது பறிக்கெணு அதவேனா பாத்து வெச்சிருக்குறே இன்னொ ஒர் ரெண் நாள் கழிச்சு பறிச்சற்லான்ட்டு
உங்க வீட்டு பக்கத்துல அப்ப சுத்தி நெறையருக்
ஆமா இது மாந்தோப்பு
மந்தோப்பு ப்பா நல்லாருக்கு
ஆமா தோப்புகளெல்லதா இந்த வீடுங்க கட்டிருக்காங்க அந்த மாதிரி நல்லாருக்கு ம் செரி உ நீ இந்த இதுலெல்லா என்ன பழோ சாப்ட்ட இந்த சம்மர்ல நொங்கெல்லா சாப்டியா
நொங்கு ரொம்ப ரேரு தா அ பங்கன பள்ளி நெறையா சாப்ட்டே அப்பறோ வந்து கிளிமூக் கு மாம்பழோ அது எனக்கு வந்து காயாவு புடிக்கு பழமாவு புடிக்கு
உ உ
காயா இருந்ததுனா மாங்கா சாப்பாடு செஞ்சு சாப்ட்ருவே
அ அ
அப்பறோ பழமா இருந்ததுன்னா மில்க் ஷேக்கு தா மாம்பழ ஜூஸ் போட் டு குடிச்சிருவே மாம்பழ ஜூஸ் போட்டு அது ஸ்வீட்டா இருந்ததுனா அப்டே சாப்புடுவே
ம் ம்
ஸ்வீட் இல்ல கொஞ்சோ ஒரு மாரி சல்லுன் இருக்குமுல்ல டேஸ்ட் இல்லாம
உ உ
மீந்ததுனா ஜூஸ் அ போட்ருவே
அ
ஜூஸ் போட்டா கொஞ்சோ மில்க் மேடு ஊத்திட்டின்னா அல்ல இன்னு சூப்பரா இருக்கு
ய்யோ மில்க் மேட்ல்லா சொல்லாத சாப்புட்னும் போல ஆய்டு
இல்ல நம்ம சக்கர போட்றோம்ல சக்கர போடாம மில்க் மேடு மட்டு கொஞ்சு போட்டுட்டீனா அந்த டேஸ்ட்டு கிட் டேஸ்ட்டு கெடைக்கு அந்த ஸ்ட்ரெச்சருக் அதுவு கெடைக்கு நீ அத்ல எவ்ளோ தண்ணி ஊத்தினினால் நல்லாருக்கு
ம் ம்
மாம்பழமே கெட்டியா அப்டியே ஐஸ் கட்டி மாரி ஆயிடு அப்டியே ஜெல்லி மாதிரி ஆயிரு நம்ம அடிச்சோம்னா
ம்
அதுல இது ஊத்தி சாப்டும் போது நல்லாருக்கு
ம் ம் எங்க வீட்டுல ரெண்டு லவ் பேர்ட்ஸு கொஞ்சிக்கிட்ருக்கு
ம் ரெண்டுதா இருக்கா
ரெண்டு ரெண்டு பேர்ரு அதுல ஒரு பேர் ஃப்ரீயாருக் க்கு இன்னொரு பேர் வந்து ஃரீயா இல்ல ரொம்ப ரிசவ்டா இருக்கு
அப்ப அது வந்து மேல் பீமேல்லா பாத்து விட்டு
ஆமா ஆமா அதுதா செக் பண்ணணு அவங்க வந் து போட்டோ எடுத்து அனுப்புங்க சொல்லிருக்காங்க அனுப்பணு
அ ஆ அது அந்த மூக்க பாத்து கண்டுபுடிப்பாங்க
வந்து மேல் மேல் மாதிரிதா தெரியுது அதனால தா சொல்லி இருக்கறே செக் பண்ணணு முருங்கைக்கால்லா காய்சு முடிச்சிருச்சு எங்க மரத்துல எல்லா வேலயு முடிஞ்ச்சு
முருங்கங்கனால டேஸ்ட்டா இருக்குமா உங்க மரத்துக்காய்யி ஆ சாப்பாட்டுக்காய்னு பாங்கல அதுவா இல்ல நார்மல் காயா சோத்துக்காய்
ம் சோத்துக்காயதா பறிச்சு வச்சு கொஞ்ச முத்தி வீணா போச்சு கொஞ்ச நல்லாருக்கிறது மட்டு ஏதாது சூப்பு கீப்பு வைக்கணு
முருங்க்கா சூப்பு வப்பியா நீ
வேக போட்டு அதோட பல்ப் எடுத்துட்டு
ஆ
ஒரு அர அரைச்சிட்டு
ஆ
வேக போடும்போதே தக்கா தக்காளி ஒன்னு சேத்து வேக போட்டுரு அப்புறோ அது எ எல்லாமே ஒன்னா வெந்துரும்ல வெந்ததுக்கு அப்பற எல்லாத்தையு ஒன்னா அரைச்சிட்டு ஆ ரெண்டு சீர கொஞ்ச வெண்ணைய் ஊத்தி ஒரு ரெண்டு சீரம் ப்றோ போட்டு தாளிச்சிட்டு கொதி வரும்போது மெளகு ளகு தூள்ளு உப்பு போட்டு எடுத்து குடிச்சுக்கோ கொத்தமல்லி கருவேப்புலல்லா நறுக்கி போட்டுக்கோ நல்லாருக்கு
ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்ல
ம்
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ